வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்கோ?
ஆ நாங்க நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக்கீங்களா?
ஆ நா நலமா இருக்கே தோழி.
ம் சாப்பு ஆ சும்மாதா தோழி இருக்கோ நாங்க வீட்ல ஆ சாப்பாடு வேலை எல்லா மதியமே முடிஞ்சிருச்சு தோழி சாய்ந்தரோ தேநீர் கூட டீ கூட குடிச்சாச்சு ம் இனி இரவு நேரத்துக்கு டிஃபன் ரெடி பண்ணணு தோழி.
ஆ நாங்களு அதுதா தோழி. இரவு நேரத்துக்குதா செய்ணு சப்பாத்திதா செய்யலான்ட்டு முடிவு பண்ணிரு
ந நன்றி தோழி நன்றி ஆ சொல்லுங்க தோழி ஆ நம்ம குடும்பங்கள் பேச லா இல்ல பயணத்த பத்தி பேசலா இல்ல உணவு பத்தி பேசலா எது எது பேசலா நீங்க ஆ நீங்க ஆரம்பிக்கிறீங்களா?
ஆ சேரி தோழி நாங்க வந்து சுற்றுலா எடம் போயிருந்தோ ஆ லீவ்ல எங்க போலான்ட்டுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோ செரி ஃபர்ஸ்ட்டு வந்து பசங்க வந்து பேங்களூர் ஆசப்பட்டாங்கன்ட்டு பேங்களூர் அனுப்பிருந்தே ஒன் வீக்கு ஆ ஒரு வாரோ இருந்து ட்டு அங்க இருந்து வந் துட்டு அடுத்து செரி வந் நாங்க போல பேரண்ட்ஸ் யாரும் போல பசங்க மட்டு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கன்ட்டுன்னு ஆ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அனுப்பிருந்தோ செரி அங்க இருந்து வந்துட்டு பச ங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்‌ஷன் ஆவல அவ்வளவா அவங்களுக்கு வெளில இன்னு எங்கயாச்சு போகணு லீவு அ
அப்பன் சார்ஜல்லமா
கூட்டிட்டு போங்கோ அப்டின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்கோ அதுக்கப்புறமேட்டு சரியிட்டுனு ப்ளான் பண்ணிட்டு இதுக்கு போனோ தோழி ஆ எதுக்குனாக்க வயநாடு ட்ரிப்பு ப்ளான் பண்ணி
ஆ சூப்பர் தோழி ஆ ஆ இப்ப எல்லாமே இந்த மே லீவ்ல அந்த மாரி போனீங்ளா
ஆமா இந்த தோழி இப்போ இப்போ ஒரு டூ வீக் ஸு ரெண்டு வாரத்துக் முன்னாடி தா போனொ ஆ நல்லா இருந்த து தோ ழி எல்லாமே நல்லா சுத்தி பாத்துட்டு இந்த ரெண்டாயிர்த்தி இருவத்தி நாலு நெல நெர நெலச்சரிவு எல்லா ஏற்பட்டது அங்க நெறைய பேர் எல்லா எறந்து அவுங்களொ ட‌ ஃபோட்டோஸ் எல்லா போட்ருந்தாங்க அதல்லா பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதல்லா அந் த இது ஆனதெல்லா அப்டி அப்டியே இருக்கு தோழி முழுங்கன்து பாதி இதானது ஆ மொத்தமா இதல்லா இன்னு எதுமே இதாவல எல்லாமே அப்டி அப்டியே இருக்கு பாதி பாதி ஒடஞ்சி விழுந்தது அதல்லாமே அந்த எடத்துல அப்டியேருந்தது அது பாக்கும்மோது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது மத்தபடி அங்க கிளாஸ் பிரிட்ஜு போயிருந்தோ அப்றொ ஜிப் லைனு பசங்க கேம்ஸு தீம் பார்க்கு இப்டி எல்லா பாத்தோ வர வழில வந்து இந்த ஆ போம்போதே இந்த ஃபாரஸ்ட்டு வழியா தா போதுங்க தோழி நெறைய கரடி யான அந்த ரோடல்லா வந்து நம்ப எக்ஸ் பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரோடு ரொம்ப நல்லாருக்கு ஆ பாக்க வேண்டிய வழிகள் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆ‌ எல்லாமெ ஆனா வந்து இது எதிர் பாத்தோ எதாச்சு புலி சிங்கம் இப்டி பாக்கல எதுவு பாக்க முடியில வழி ஃபுல்லா யான மட்டும் நெறைய இருந்ததுங்கோ தோழி மானு
ஓ ஆ நம்ம சொல்லுவோ ஆனா நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் பயமா
பயம் தா பயம்தா இருந்தாலுமே ஒரு அந்த ஒரு அப்ப பாக்கும்போது ஒரு ஆசைக்கு எல்லாருமே பார்த்தோம் நல்லாவே ஆமா எதிர்பா பக்காம அதெல்லா மானு கணக்கே இல்ல மானங்கள்ல்லா
ஏ சுகம் ம்
ஆமா இருக்கு மானு நெறைய மானுங்கோ அதுக்கப்புறமா இது கரடி பார்த்தோ கரடி ம் திடீனு அதுவு கிராஸ் ஆச்சு வெளிய கிராஸ் ஆவு கர கரடி பார்த்தோ இப்டி எல்லாமே தோழி முடிஞ்ச வெரைக்கு எல்லா இது பண்ணிட்டு பாத்துட்டு ஆ அதுக்கப் ப்புறோ அங்க போயிட்டு நாங்களே உணவெல்லா அங்கே சமைச் வச்சிக்லாம்ட்டுன்னு அடுப்
ஓ எல்லா எடுத்துட்டு போயிட்டீங்க ஆ சூப்பர் தோழி மகிழ்ச்சி ஹ சம்ம
அங்கே ஃபயர் கேம்ப்ல்லா போட்டு ட்டு டான்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சமய அதாச்சு பக்கத்துலயே இந்த ஸ்விம்மிங் ஃபூ இது பூல் வேற இருந்தது அதுல விளையாடிட்டு அப்டியே ஜாலியா போச்சு ரொம்ப ஜாலியா அங்கேயே சமைச்சிட்டு என்னன்னா யார்யாருக்கு பிடிக்குமோ பிரியாணி எல்லாமே சமைச்சு சாப்பிடணு ஆஹ்னாலா சமைய ஆனா என்னதா சி கிரமொ புரிஞ்சிச்சு இன்னு கொஞ்சோ எக்ஸ்டென்ட் ஆயிருந்தா நல்லா இருக்கு எல்லாருக்கு வேலைக்கு போணு கணவரங்களுக்கெல்லா வந்துன்னு ஒரு எல்லாருக்கு ஒரு மூணு நாலு ஃபேமிலியா சேர்ந்து போயிருந்தோ அதனாலயே கொஞ்ச சீக் கிரமா நாங்க திரும்பிட்டோ முஞ்சிச்சு தோழி அத போயிட் ரெண்டுனால ஆனா ஆசியா தா இருக்கு
ம் நல்லா ஆமா ஆமா அதெல்லா ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு தோழி கண்டிப்பா நமக்கு ம் இப்ப ஆ எங்க வீட்டுல இப்ப தோழி இப்ப நீங்க சொன்ன மாரிதா இப்ப எங்க வீட்டுல பாத்தீங் ஆ நானு என்னோட ரெண்டு பைய மட்டு ஆ என்னோட பையன் பெரிய பைய வந்து கொஞ்சம் மாற்று ற்றுதிறனாளி இருந்தாலு நா கைய புடிச்சி நடக் த்தி கூட்டிட்டு போவே எல்லா பண்ணுவே ஆ பாத்தீங்கன்னா நாங்க இங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஆனா பஸ் புடிச்சோ இல்ல ட்ரெயின் புடிச்சோதா போகணு ஆ பக்கத்துல ஒரு தீம்பார்க் மாரி எதாவது விளையாடுற த்துக்கான ஒரு எடோ இருக்குது நாங்க என்ன பண்ணிருவோ சாப் பாடெலா காலையே எடுத்து செஞ்சுட்டு கணவர் வந்து வேலைக்கு போயிருவாங்க அப்ப அதனால எப் எப்பயா இருந்தாலு நம்ம வீட்ல மதிய சாப்பாடு இங்க உக்காந்துதானே சாப்பிட்டுறோ அப்டின் சொல்லிட்டு அதெல்லா எடுத்து வச்சுக்கிட்டு ஆ துணி எடுத்து வச்சுக்கிட் ஹ என்ன பண்ணுவோ நாங்க அங்க இருக்கிற தெருவுல சின்ன சின்ன பசங்களலா இருப்பாங்க புள்ளைங்களா இருப்பாங்க எல்லாத்தையு அழச்சுக்கிட் ட்டு நா அந்த வித் வ சுற்றுலாத்தலத்துகு போய் அங்க போய் ஒக்காந்துட்டு மதிய சாப்பாடு சாப்ட்டு அங்க தண்ணி போகும் அதுலல்லா கொஞ்சம தா தண்ணி போகு நெறைய போகாது அதுல குளிச்சிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா ம் பஸ்ஸோ இல்ல ட்ரைன்னோ எது ஒனக்கு கிடைக்குதோ அதுல கெளம்பி வந்துருவோ அப்ப அங்க உள்ள தெருல இந்த பிள்ளைங்கல்லா பாத்தீங்கன்னா எங்கள நம்பி அமுச்சு விடுவாங்க எல்லாத்து வீட்லயு சாப்பாடு கூட நா கேட்க மாட்டே ஆமா நா கூ ஏன்னா நம்ம பைய இப்டிரு இருக்கிறதுனால எல்லாத் த்து கூடயு கொஞ்சோ ஆ ந பேசி நல்லா பழகிய அப்டி இரு னால அவங்க அ ஆமாங் தோழி ஆமா அவரு கணவர் இப்பதா எறந்துட்டாரு ஆ ஆமா இப்பதா ஒரு வருஷ ஷான்
ஏ கஷ்டத்து மேல கஷ்டோ தா ஆனா ரொம்ப ஃபேஸ் பண்ணி ஆனா உங்களுக்கு சல்யூட் தா ஒரு ஆன்சப் தோழி உண்மைலே பெரிய விஷ்யொ இல்லயா ஒரு தனி பெண்ணா இருந்து இதெல்லாமே சமாளிக்கணுன்றது அவ்ளோ பெரிய ஈஸியான ஜாபு கடியாது ஏனா எங்களுக்கெல்லா இருந்துகு ட்டே நெறைய கொறைகள் எல்லா நாங்க சொல்றோ இப்போ உங்களுக்கு இத எதுமே இல்லாம சப் போட்டிவ் இல்லாம நீங்க இவ்ளோ தூரொ எல்லாமே நீங்க பண்றீங்னா பெரிய விஷ்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இதுல நாங்க லவ் மேரேஜ் அப்டிங்கிறதுனால எங்க சைடு விட்டுட்டாங்க அவுங்க சைடு விட் டுட்டாங்க யாருமே இப்ப எறந்ததுக்கப்றமு கூட யாருமே எங்களுக்லா வர்றதுல்ல இருந்தாலு ஏ பசங்கள வச்சுக்கிட்டு அ இப்பயுமே ஏ பைய பெரிய பையன கூட்டிட்டு எங்யாது போணு வரணு அப் பன்னாலு பக்கத்துல யாராய கூட்டிட்டு நா அதெல்லா யோசிக்கயெ மாட்டோ ஒடனே பஸ்ஸோ ட்ரெய்னோ என்ன கெடைக்குதொ அதுல போயிட்டு பாத்தீங்கனா சுற்றுலாத்தலங்களா வீட்லயெ சாப்பாடு வேற செஞ்சுவொ வெளிலல்லா வாங்கமாட்டோ எங்கயு அது ஒரு நல்ல ஒ ரு பயணமா இருக்கு எங்களுக்கு அ நாலா சின்னப் புள்ளைல கூட இந்த மாரி நா சின்ன பிள்ளயா இருக்கும்போது கூட போயிருக்கே ஆ பாத்தீங்கனா எல்லாரு இந்த சாப் பால்லா ஷேர் பண்ணி ட்டு ஆனா நீங்க வந்து அங்க போய் சம ச்சு சாப்புறேன் சொன்னீங்க பாத்திங்ளா அதுலா எனக்கு ரொம்ப புடிக்கு அது மார் நம்மளு ஒரு நாள்
நாங்கோ அங்க இல்லன்னா கூட தோழி இங்க வீட்டுக்கிட்ட கூட நாங்க ஃப்ரெண்ட் ஸெல்லா சேந்துட்டாக்க இங்க லோக்கலா அதாச்சு நாங்க இ ங்க லோக்கலா டிசைட் பண்ணுவோ எங்யாச்சு இங்க லோக்கலா கால்ல போயிட்டு ஈவ்னிங் வர மாரி செலக்ட் பண்ணிக்கினு வீட்லெந்து அப்ப கூட நாங்க என்னா பண்ணுவோனா ஆளுக்கு ஒரு ஒர் டிஷ்ஷு பேசி வச்சுகிட்டு ஆளுக்கு ஒரு எதாச்சு ஒரு செய்லாமாவான்ட்டுனு ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவோ நாங்கொ வீட்லயெ எல்லாமே ஆ எல்லாருமே ஒன்னா எல்லா பாத்து ட்டு அது ஒன்னா ஒக்காந்து சாப்புட்றப்ப அந்த ஃபீல் இருக் குல்ல ரொம்ப நல்லா இருக்கு அது ஜாலியா இப்ப நம்பள் ஓ
ஆமா தோழி ஆ வராது வராது வராது நம்ம அதுக்கு வந்து கொஞ்ச யோசிச்சு சாப்புட்ற மாரி இருக்கு இதுன்னு வச்சுக்கோங்ளே ஆ அவங்களுக்கு குடுங்க இவங்களுக் குடுங்க அது இங்க கொஞ்சோ வைங்க அது ஒரு அந்த ஷேரப்ளே கொஞ்சோ நல்லா இருக்கு தோழி நமக்கு
ஆமா நெறைய ஐட்டமு வேற ஆயிடுமா ஒருத்த ஒருத்தர் பூரி தக்காளி தொக்கு ஒருத்தர் தயிர் சாதோ மாங்கா சாதோ வெஜிடபிள் புலாவு இப்டி ஏகப்பட்டதா சேந்துரு யா அதுல எத சாப்ட்றது எத விட்றது துனே தெரியாது
ஆ ஆ கண்டிப்பா அதூ ஊ கண்டிப்பா அதுவுமே எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க அப்டினு போது ஒவ்வொருத்தவங்களுக்கு கைப்பக்குவோனுரு க்குல தோழி அதுவுமே கொஞ்ச நல்லா இருக்கு நம்ம அன்னைக்கு ஒரு டிஷ்ஷு மட்டு சாப்ட மாட்டோ எல்லாத்தது ஷேர் குக் பண்ணி சாப்டேல அந்த அனுபவமே கொஞ்சோ நல்லா இருக்கு நமக்கு
ஆமா அ துனால நாங்க அந்த மாதிரி எல்லா வந்து நெறையா நாங்க டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோ ஆ இன்னொருத்தர் வந்து கோயம்புத் தூர்ல இருக்காங்க அவங்க அடிக் கடி வருவாங்க அவங்கோ அவங்க கூட வெளிய சுத் த்துறது செய்யிறது லீவ்ல மட்டு வந்து போவாங்க அவங்கோ ஆ மேரேஜ் ஆனத்னால அங்க செட்டில் ஆய்டா ஹு அதனால அவங்க வந்தாலு செரி ஆ விடவே மாட்டாங்கோ அங்கங்க போயிட்டு எங்கயாச்சு இ இந்த சூப் குடிக்கிறதோ இந்த சின்னதா போய் பானிப்பூரி சாப்பிட்றது இப்டி எல்லாமே கவர் பண்ணுவோ நாங்கோ கோயிலுக்கு போறது இப்டி நெறையா ஆ ஒன்னா தா போவோ முடிஞ்ச வெரைக்கோ வாக்கு நடக்றது எ வா அங்க இதுலே எக்ஸசைஸ் மிஷினெல்லா போட்ருப்பாங்க அதெல்லா கொஞ்ச நேரோ செஞ்சுட்டு வருவோ இப்டி நெறையா ஏகப்பட் இததா சொல்லணு தோழி இப்டியெல்லா போவு
உ நல்லா இருக்கோ தோழி உண்மைலே அதுக்கப்புறோ ஆ அதுக்கப்றோ என்னோட சின்ன பையரு எங்க அண்ணே பொண்ணுங்க ரெண்டு பேர்ருக்காங்க அவுங்க வந்து பாத்தீங்கனாக்க அ எ பையனோட வந்து வெளையாட வர்றதுனால நா அவங்களையு சேர்த்தி கூட்டிட்டு போயிருவே கொஞ்சோ நம்பிக்கையா அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கொழந்தைங்கள விட்றதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க ஆனா பாத்தீங்னா நா இருக்குற எடத் துகுடபாத்தி ஏனா அந்த யோசன அந்த ஒரு இதுலா இல்லாம ஆ நீங்க தானக்கா கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துருவீங்க அதெல்லா எங்களுக்கு நம்பிக்க இருக்கு அய்யோயோ எங்களுக்கு தொல்ல விட்டா போது நீங்க கூட்டிட்டு போங்க அப்டின்ற மாரிஅனு புவாங்க எங்க கூட பசங்களோட நெறையா ஆவ் ஒரு மாரி நல்லா இருக்கு அது வந்து பாக்குறதுக்கே அதாவது பெரியவங்களோட போறவப்போ ஒரு மாதிரி இரு கோ நம்ம சின்ன பசங்களோட போகும்போது பத் தீங்னா நம்மளு சின்னபிள்ளையாவே மாறிடுவோ அப்ப அது அது உண்மயே நல்லாருக்கு அந்த எடத்துல போய் ஊஞ்சல் விளையாடுறதோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணபோது அம்மா நீங்களு வாங்க நீங்களு வாங்கனு எல்லா கத்தூ இதுல எ பெரியபையே கொஞ்சோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு அந்த சந்தோஷ பாக்க தானே நம்ம இருக்கோ அப்டினு சொல்லிட்டு அவருக்கு இதுக்காக நம்ம எங்கயுமே விட்றதில்ல அதனால யாரு எங்க இது இந்த மாரி கூப் கூப்டுங்னாக்க கெளம்பிற்றது நாங்க
தா அவங்களுக்கு இன்னுமே அது மென்டலி டிஸ்டப் ஆகு இந்த மாரி நீ கூட்னு போறது வந்து கொஞ்சோ அவங்களு கூ பரவால்ல வெளி உலகனா இப்படிதா இருக்குனு பாவோ பாப்பாங்க
ஆனா இப்ப அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சி அதனால வி தோட்டு இப்ப வெளியவே வர மாட்டேங்கிறாரு அதனால இப்ப எங்கயுமே போறதில்ல வீட்ல இருக்கு அது ஒரு சின்ன கொழந்தயா இருக்கப் ப்ப அது நல்லா இது பண்ணிட்டு வன்ட்டாரு ஆமா இப்ப வந்து வெ வெளில வர்றதுக்கே அவ்ளோ யோசிக்கிறாரு இப்ப அவர வச்சிட்டு எங்களால எங் கேய்மே அந்த மாரி போக முடில ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சிலா நெனைக்கும்போது உண்மைலே சொல்றே அதெல்லா
ஆமா ஆமாங்க தோழி ஆமாங்க ரொம்ப அதெல்லா வந்து என்ன பண்றது கடவுளு சில டைம்ல இது இந்த மாரி குடுத்தா நம்ம சமாளி ச்சி வரனுடி இதெல்லா நம்மளுக்கு குடுக்குற ஒரு இதுதா நம்ம எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்டின்றது வந்து
துக்கிறதுக்கான ஒன்னாவது படி கும்போது ஒரு இத கத்துக்குவோ ரெண்டாவதுல கத்து அது மாரி இப்பையு நம்ம இதயு கத் கத்துக்கணு அப்டிங்கிற மாரி ஆ காலகட்டத்த த்துல நம்ம இருக்கோ தோழி அதனால அதையு கத்துக்குவோம் என்ன நடக்கு குன்றத பாத்துக்கு அப்டின் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தா இருந்துது ச்சு அதுல இருந்து என்னோட கணவர் கொஞ்சோ கொண்டு வந்தாரு அதுக்கப்புற இப்ப என்னோட அ ரெண்டாவது பைய என்ன அதுலருந்து தேத்தி கொண்டு வராரு யாரு என்ன சொன்னாலு எதுவு கேட்காதீங்க மா நம்ம வயித்துகு பஸ் சிச்சா நம்ம தா சாப்டனு அதனால நீங்க எதையு நெனைக்காதீங்க நாங்க இருக் க்கோ அப்டின்னு சொல்லிட்டு மத்தங்களோட ஆதரவு இருக்கோ இல்லையோ எனக்கு எப் பையனோட ஆதரவு இருக்கு அதனால இதையு பாத்துக்கும்வோ அப்டிங்கிற மாரி நாங்க வாழ்ந்துட்ருக்
ஆமாங்க தோழி இதெல்லா பெரிய விஷயோ ரொம்ப நல்லது
கண்டிப்பா ம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா நா பெய் சொல்லி எனக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு கூட கிடையாது அதனால தா அது சின்ன பசங்கள கூட்டிட்டு போறேன்றத்தோ
நா கூட சில விஷயோலா பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா இந்த மாரி எ யெலா ஆயிடுச்சு அப்டின்ற நம்ம
ம் கண்டிப்பா கண்டிப்பா நா யாராவது ஏதாவ சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நா ஒரு நேரோ நா சொல்லாம அழுதுட்டுருப்பே என்னை கூப்ட்டு அழகா எநா எப்டி புரிஞ்சுப்பே அதாவது என்னோட கணவர் எனைக் எப்டி புரிய வைப்பாரு அப்படிங்கறிறதுக்கு ஏன் பைய ஒரு உதாரணமா யாரு என்ன சொன்னா இங்க பாருங்க தோல் பட்ட பட்ட தூசு மாரி ஃபூனு ஊதிட்டு அடுத்த விஷித்த நீங்க போய் பாருங்க அதையே சொமந்துட்ருந்தீங்கன்னா உங்குளுக் க்குதா வெயிட்டு அந்த தோல்ல தூக்கி சொமந்துட்டு இருக்க ஒரு வெயி ட்டனையு உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அத தொடச்சுட்டு அடுத்த வேலைய போய் நீங்க பாக்க போங்கம்மா எதையுமே கே இது பண்ணாதீங்க அப்டின்னு வாரு உம் தோழி உங்குளுக்கு ஆஹ ஆ சொல்லுக் கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உங்களுட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி வணக்கம் உம்